ஹலோ வணக்கோ நல்லார்க்கீங்களா ம் நல்லா இருக்கம்மா நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கிறே எல்லாருமே நல்லா இருக்கறாங்க
ஆ சரிம்மா
ம் கால்நடை பத்தி பேசலாமா
கால்நடைனா விலங்குகளா
வெலங்குகள் பத்தி
ம்
எது எது உதவுது
ஆ விலங்குகள் பத்தீன்னா ஆடு மாடு
ஆ
நாய் நாய் இந்த மாதிரி எனக் தெரியு அவ்ளதா வேற என்ன உங்களுக்கு
ம் மாடு வளத்துக்குறீங்களா நீங்க
ஆங்க வளத்தது இல்ல சின்ன வயசுல அம்மாவுங்க வள்த்துருப்பாங்க அப்பா அம்மாங்க
அப்பனா பாத்துக்குறங்களா கூட
ஆ இருந்துருக்கே கூட இருந்திருக்கே மாடு மேச்சிருக்கே
ம்
அதுக் புல்லெல்லா போடுவோ புடிச்சி வேற எடத்துல கட் சாணி அள்ளி போடுவோ அக் கூட கட உக்காந்துன்னு பால் கறந்துருக்கே சொல்லுங்கன்னா
அதாவது வந்து மாட்டு எல்லாத்துக்குமே உ எது எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்குது மாடு
ஆமா ஆமா ரொம்ப உயிஸ் இல்ல நம்மளுக்கு
ம்
மாட்டுல இருந்து பால் எடுப்போ தயிர் பண்ணுவோ மோர் பண்ணுவோ நெய்யி
ஆமா
நல்ல இதுதா
மாடு வந்து எல்லா விதத்திலயு ஐம்புலன் ஐம்புலன் மாதிரி ஐந்து இதுவு உபயோகமாகற மாரி அதுடைய எல்லா சுவராசயமு நம்மளுக்கு தேவ
ஆமா ம்
அதோ டு பால் மாட்டு பால் வந்து அனைவருக்கு
நல்லது
நம்ம ஸ்ட்ரெத்துக்கு சக்தி வந்து
ம் தல்சியம் இருக்கு ஆமா
பாலால எல்லா சக்தியு வருது
ம்
அந்த சக்தியான உணவு வந்து ஒரு மாடாக மாடு வந்து நம்மளுக்கு தருது ஏ
ஆமா
அது அதனால எல்லா வகையிலுமே அதுவு நமக்கு நம் நன்மைதா பயக்குது
ம் ஆமா நீங்க வளரத்துருக்கீங்களா மாட பராமரிச்சிருக்கீங்களா
ம் அம்மா வந்து வளர்த்தாங்க ஒரு எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கு எட்டு ஒம்பது வயசு
ஆமா
ஒரு மூணு வருஷ நாலு வருஷ வளர்த்த அங்க வீட்ல பால் அது கொண்டு போய் வெளில குடுத்துக்குற ஆ
ம்
அம்மா தா செய்வாங்க நானல்லா மாடுக்கிட்டல்லா போனது கெடையாது
ஹம்ம்
உம் அதனால கொசு அதிகமாகி எனக்கு மலேரியா ஜொரம தா வந்துச்சு மத்தில
ம் ம்
அதுக்கு முன்னே வந்து வீட்டிலே வீட்டு பக்கத்துமே ஒரு சின்ன குடிச அது குடிசில ஒரு மூலைல வளப்போ நாங்க
ம்
எல்லாரு எங்க தெருவுல எங்க வீதி வீதில இருக்கிறவங்க எல்லா கோமியத்துக்கு வருவாங்க சாணிக்கு வருவாங்க
ஆமா
அந்த சாணிய வரட்டி தட்டி போடுவாங்க
ம்
காய் வப்பாங்க
ம்
அது யூஸ் ஆகுதுவா சாணியு
ம் ம் ஆமா
யூஸ் ஆகுது எடுத்துன் போவாங்க எல்லாரு வந்து ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கு தேவானதெல்லா எடுத்துட்டு போவாங்க
ஆ ஆ
அதனால் நாங்க பாத்துக்குறோ ஊருக்குள்ளக்குறதுனால வீட்ல நாங்க கொஞ்சோ நாள்வ அத ஒரு நாலு வருஷோ அப்பிடி எனக்கு சின்ன வயசு
ம்
அ கட்னதோ இது பண்ணதெல்லா இல்ல நானு அம்மா மாத்துரோ கூட்டிட்டு போவாங்க தோட்டதுக்கு மேய்ச்சலு பண்ணிட்டு அப்பறமா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க
ம்
அந்த மாரி இருந்துச்சு ஒரு மாடு வந்து ஒரு மூணு நாள்க் கண்ணு போற வரைக்கு இருந்தோ அத வித்துட்டோ அதுக்கப்புறமா பராமரிக்க முடியாம அம்மா வித்துட்டாங்க வந்து வீட்டுக்கு வந்த லட்சுமின்னு வச்சுக்கின்னு ஒரு நாலு வருஷோ வளத்தாங்க
ம்
அதா தெரியு எனக்கு ஆனா அதோடைய பால் சக்
அது உண்மயிலே லட்சமி தான் மாடு நமக்
ஆம் ஆமா
லட்சுமி தா நம்ம மொதல் மொதல்ல வீடு கிரகப்பிரவேசோ பண்ண அப்பனே ஃபஸ்ட்டு மாட்ட தான வீட்டுக்கு அழிச்சிட்டு வருவோ மாடுன்னு அது பாரம்பர் ரியோ வழக்கமாயிடுச்சு நம்மளுக்கு அந்த மாடு லட்சுமின்றது ஆ இந்தே மாரி நம்ம வீட்டுக்கு அத அழச்சிட்டு வந்துதா ஃபர்ஸ்ட் கிரகப்பிரவேசோ பண்றது
ஆமா ஹலோ
ஆ சொல்லுங்க
ம் அது வந்து லட்சுமிக்காகதா அ அது வந்துரே ஆடு ஆடு அம்மா அவுங்க வளத்துக்கறாங்க நால்லா இருந்ததில்ல ஆடு வந்து வளத்துக்கிறாங்க அம்மா கூட
ம்
குட்டி போட்டு வித்துருக்குறாங்க
ம்
நறைய தங்கற ரெண்டு ஆடு குட்டி கெணத்துல உழுந்துட்டு அது கட்டி கி ஓரளவுக்கு நா க கண்ல பாத்துக்குறே வீட்லருந்தே நா நல்லா எதுவு கிட்ட போய் பாத்தது அந்த பிராணிங்க மேல ஆசையெல்லா எனக்கு கெடையாது அதிகமா
ம்
அ வளத்தாங்க நா அம்மாவு தங்கச்சிங்களு ரொம்ப பிரியமா வளத்தாங்க
ம்
ம் ஆ உ அந்த அந்த ஐ ஐஞ்சரிவு ஜீவன் மேலே ரொம்ப உயிரா வளப்பாங்க ரொம்ப பாஸ்மாவு இருப்பாங்க
ம்
தங்கச்சுயு ஆம்மாவு நா வந்து அவ்ளோ அதிகமா அட்ராகஷன் கெடையாது எனக்கு
அ
ஓரளவு தா பாப்பே ஐயோன்னுவே அதுக்கு சாப்பாடு வேணுமோ போடுவே சாணி வேணுமா வா அதோட சரி அதிகமாது அ கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வற்றதெல்லா எதுக்கு பயோ
ம்
இருந்துக்குவே ஆனா நல்லா பயன்ள்ளதா தா இருக்குது மாடு எனக்கு தெருஞ்சு லக் எல்லா வகையிலுமே ஐம் ஐந்துக்கும் நல்லா விதமா உபயோகமாகுது அதோடைய மாட்டுடைய சாணமு உபயோகோ கோமியமு உபயோகோ பால் நெய் தயிரு மோருன்னு வகையாவு பிருச்சு அதெல்லாமே செஞ்சு சாப்புற்றோ பை
ம் அது ஒரு கன்ன போட்டு அது ஒரு கன்டுக்குட்டி போட்டு அது பெருசு பண்ணி அது ஒரு அதுவு கன்னு போட்டு அது நாம பே அப்டியே வளத்து வளத்தே நல்லா ரெண்டு மூணு மாட பண்ணிட்டோ
ஆமா அது வந்து அ என்னு ப என்ன சொல்றாங்க அத ம் அந்த வாழையடி வாழையா வெளங்கு
ஆமா
அது வந்து வாழையடி வாழையா க அது ஐந்து ஐந்து இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி வாரி நம்மளுக்கு
ம்
லாபத்தைத்தா ஓட்றது கெடையாது லாபம் பயிர்க்கும் அதுனால நல்லதுதா அது வளர்க்கறனால ரொம்ப ரொம்ப நல்லது
ம்
அதுடைய எல்லா
வேற என்ன விலங்குகள் வளத்தீங்க நீங்க
அது மத்தரந்தா எங்கள் வீட்ல வளத்துக்குறோ மாடு ஆடு
ம் நாயிலா வளத்துருக்கீங்களா
ம் எங்க வீட்ல ஒரு நாய் வளந்துச்சு நாங்க அது குரோன்னு பேர் வச்சிருந்தோ ம்
இப்பல்லா இருக்கா
இல்ல இல்ல அப்ப மாத்தரோ இருந்ச்சி இப்ப தங்கச்சிங்கல்லா வளக் குறாங்க இப்பவு தங்கச்சிங்கல்லா வளக்குறாங்க நமக் கன்னி ஜாசி அந்த மாரி வு ஜீவனங்கள வளக்கறது ரொம்ப இஷ்டோ அந்தம்மாக்கு
அ
எங்க தங்கச்சி வளக்குறாங்க நெறைய குட்டி போட்டு எல்லாருக்கு தானோ அதுக்கு சாப்பாடு போட்டு பண்ண மாரி வளத்துக்கு வர்றாங்க நாயு மொய் நாய் வளத்தாங்க முயல் வளத்தாங்க அப்பறமா கீழை தாங்க கொரங்கு கூட வளத்தாங்க அவுங்களுக்கு அதே அந்த கண்ணிராசி ஆளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வளத்துக்குனே இருக்கணு
ங்களா
எங்க தங்கச்சி இப்பவு வளத்துக்குனே வர்றாங்க
ம்
ரெண்டு நாய் வ நாய்க் குட்டி போட்டு ஒரு ஒன்போது நாய்க் குட்டி போட்டு அது ரொம்ப செரமப்பட்டு டு அது துக்குன்னே சாப்பாடு செஞ்சு போட்டுக்குனு நாங்க என்ன கிண்டல் பண்ணாலு வுடாம அத வளத்து இப்போ தானம் கொடுத்தாங்க எல்லாருக்குமே
ஆ ஆ
குண்டால வச்சு சாப்பாடு செஞ்சு அதுக்குன்னு போணும் மனுஷங்களுக்கு கூட போடுதே இல்லை அதுங்களுக்கு நல்ல சாப்பாடு குத்து நேர நேரத்துக்கு பராமரிக்கும்
இந்த வாயிலாத ஜீவனத்துக்கு பராமரிக்கறது பாக்குறது ரொம்ப புண்ணியம் தா நம்மளுக்கு நன்றியுள்ள நாய் இல்லயா நாய்னா
எல்லாமே நல்லது தா நாலாம் அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா எடுத்து அதல்லாம் பழக்கம் பண்ணி அதுக்கு சாப்பாடு ச்சு கஷ்டப்பட்டு போட மாட்டேன் இப்போ இருக்கற மனுஷனுங்களுக்கு போடுறதே கஷ்டம் ஜனங்க
ஆமா
அது நானு அந்த மாரி சோம்பேரி தனம் தா
அகுக்கும் மனசு இருக்கணு அந்த மாரி இதயும் வளக்கணும்னா அது க்கும் கொஞ்ச மனசு வேணும் எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது
ஆமா ஆமா ஆமா
அதுக்கும் மனசு இருந்தாதா அந்த ஒரு இது
ஆமா அந்த அம்மாக்கு வந்து வந்து ரொம்ப அட்ரஷனா பண்ணு நல்லா பண்ணு நாங்களும் வந்து சின்ன பிள்ளைல வந்து ஒரு நாய்க்குட்டி வளத்தோ
ம்
அது வந்து தொந்தர பண்ணது க்ருன்னு அதுக்கு பேரு
ம்
ஒரு டூர் போயிட்டு வந்து கீழ எறங்கன ஒனே பஸ் எறங்கன ஒனே மூணு நாள் ஆனாலு சரி நாங்க எறங்னது கரெக்ட்டா கண்டுபிடிச்சு எங்க வாலாட்டிக் எங்க துணிக்கூட்டு துக்கிட்டு போகும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லந்து
அ ன் ஆமா நாயல்லாம் அவ்ளதான றி உள்ள நாய் அதல்லாம் நம்ம ரெண்டு நாள் அதுக் க்கு சாப்பாடு போட்டு அத அரவணிச்சு பாருங்க நீங்க மூணாவது நாள் நம்மள விடாது அது
நாய் மத்தரம் வளத்துக்கறேன் நா எப்டின்னா வீட்ல எந்த தொந்தரமும் இல்ல வெளில அது பாட்டுக்கு வந்துடு சாப்பாடு மாத்திரம் போடவும் சாப்ட்டு தெருவெல்லாம் சுத்தும் ஆனா எந்த அசிங்கமும் பண்ணாது தோட்டத்துக்கு போயிடு அது
நாங்களும் வளத்துர்க்கோ ஜூலினு ஒரு நாயி ரொம்ப நல்ல நாயி நல்லா பழகும் அவ்ளோ பாசமா இருக்கும் நம்ப ஆளுங்கள பாத்தா எங்காச் சும் போயிட்டு வந்துட்டா ரெண்டு காலயு எடுத்து வயித்து மேல போட்டு நம்புளுக்கு நெம்மேல அவ்ளோ கொஞ்சும் கொஞ்சாது அத கொஞ்ச நேரோ கொஞ்சி இது பண்ணிட்டு விட்டுட்டுதா நம்ம மத்தவங்களுக்கு பேச முடியும் அது மாரி செய்யும்
எங்களோட நாயும் அந்த மாரி தா ஆனா இப்போ லைஃப்லயே இந்த அம்பத்தெட் ட்டு வருஷத்துக்கு அதோட ஞாபகமா ஒரு உரி உயிருள்ள பிராணியா ஒரு சொந்தக்காரர் மாரி அத நெனைச்சு வள த்த இன்னிக்கும் நெனச்சக்குற நா அத
ம்
அவ்ளோ வந்து அக்கறையா எல்லாமே செய்யு அது நா எங்க போனாலும் தொ போனா கூட விடாம எ பின்னாலயே அது காவல்க்கு வரும்
ம்
க்கு வீட்டுக்கு கூட்டுட்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்டாக்ஷனா இருந்துச்சு அந்த நாயி நா எனக்கு விலங்குகள் மேல வந்து ஆர்வமே கடையாது
ஆ
இருந்தாலும் அந்த நாய் மேல வந்து எங்குளுக்கு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு அதே மாதிரி நல்ல பேரு எடுத்துர்ச்சு மெத்து மேல இருந்து உழுந்து கூட சாகமா தப்பிச்சுங் போயி அவுங்குளுக்கு கூட பண்ணுச்சு இப்ப அவுங்கள சாக அடிக்கிறதுக்கு இப்போ ஒத்து ஊர்ல வந்து அவுங்க சாகடிக்க சொல்லி ஆடரு குடுத்தாங்க அப்போ அந்த காலத்துல பஞ்சாயத்துல
ம்
கொல்றதுக்கு ஒருத்தர் கண்ணன் கண்ணன் வந்து அத சாகடிக்கிறதுக்கு பாத்தாங்க அந்த நாய இப்பல்லாம் அந்த மெத்த மேல இருந்து எ றங்கி குதிச்சு கூட சாகல தப்பிச்சுனு போயிட்டு அது கிடைக்கலனு சொத் திரும்பிட்டு அப்ப அந்த ஆள் சாகடுக்கு வந்தாலே மனசு மாரி அந்த நாய விட்டுட்டு தெருல அதுக்கு பெல்ட் போடுங்கம்மா அது திருடன கண்டுபிடிச்சு குடித்துச்சு அதுக்கு பெல்ட் போட்டு விடுங்கம்மா ரொம்ப நல்ல நாயி என் லைஃப்லயும் நான் பாக்கல திருடன கண்டு புடிச்சு குடுத்துச்சி தெருவுக்கெல்லாம் ஹலோ கழுத்துக்கு ஒரு பெல்ட் போடுங்கனு சொல்லி அவுரே வேணானு சொல்லி அத சாக அடிக்காம விட்டுட்டு அது கலுத்துல பெல்ட் போட்டு வளக் சொல்லிட்டு போயிட்டாரு
ம் சரிமா ரொம்ப நன்றி
ம் சரிமா ரொம்ப நன்
அடுத்த கால்ல அடுத்த கால்ல வரேன்
ம் சரிமா